வணக்கம் சிஸ்டர்
டர் நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே சிஸ்டர் ஓகே ஓகே நீங்க நா வந்து நியூ மாடல்ல வந்து குர்த்தீஸ் கேட்ருந்தீங்க இல்ல
ஆமா சிஸ்டர்
ஓகே ஓகே என்ன மாதிரி நீங்க வந்து இப்ப செட்டிநாடு காட்டன் வந்த் மாரிலா டிசைன்ல இப்ப வந்து வேர் பண்றாங்க அ உங்களுக்கு எப்படி வந்து தேவை உங்களுக்கு எப்படி வந்தது வேனு என்ன கிளாத்துல வந்து நீங்க எதிர்பாக்குறீங்க
இல்ல காட்டன் தான் சிஸ்டர் காட்டன்ல அ எனக்கு எப்டின்னா வந்து கொஞ்சோ வெளியே ஆபீஸ் ஒர்க்கெல்லா போனா யூஸ் பண்ணுவாங்கள ஆ அந்த மாரி ஆ என்ன பிரைஸ்லேந்து ஸ்டார்ட் ஆகுங் சிஸ்டர்
நீங்க சூஸ் பண்ற டிசைன் பொறுத்து அதோடய ப்ரைஸ் வந்து வரும் ஓகேவா அது ஏன்னா நெறய கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுல வந்து உம்ம் அதுல வந்து ஆபீஸ் வேற இருக்கு பங்க்ஷன் வேற இருக்கு ஆஹ நெறயா இருக்கு நான் உங்களுக்கு சென்ட் பண்றப்ப உங்களுக்கே தெரியு என்னப் படிங்கறது உம் ஆஹ் அதுலயே அமௌண்ட் வரும் சைஸ்ஸு என்னங்கறத மெஷர் பண்ணுவாங்க அதுலயே நீங்க சூஸ் பண் பண்ணிக்ளா
ஓ ஓகே சிஸ்டர்
ஓகே ஓகே சிஸ்டர் அப்றோ ஆஹ் சாப்டே சிஸ்டர் நீங்க சாப்டீங்களா
ஆ சாப்டாச்சு சிஸ்டர்
ஓகே ஓகே நா வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கே வீட்லருந்தே ஹோம் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கே
பரவால்ல பரவால்லங்க நானு ஹௌஸ் ஒய்ஃப் தாங்க ஆஹ் அவாய் ஒரு ரெண்டு வருசத்துக்கு முன்னாடி ஆப் பிஸ் ஒர்க் போனே
ஆஹ் ஆ
வீட்டுல வந்துட்டு என்ன பண்ட்டாங்கன்னா பசங்கள பாத்துக்கணு அவங்கள நா வேலைக்கு போயிட்டேனா அவ்ளுக்கு வந்து ஹோம் ஒர்க்கல்லாம் சொல்லி தர முடியல வீட்ல வந்து திருப்பி மறுபடியும் சமைக்கணுல்ல
ஆ ஆமா ஆமா அவங்களுக்கு கொஞ்ச இம்ப்ரூவ்மெண்ட் அவங்க லைஃப் கொஞ்சோ சேவ் பண்ணணு சொல்லி சொல்லிருக்காங்க
ஆ அதனால எதுவும் பண்றது இல்லைங்க நானும் ட்ரை பண்ணிட்டுருக்கே ஏதோ பிசினஸ் பண்ணலா அப்டின்னு நானு கொஞ்சோ இதுப் பண்றே ஆனா ஒன்னு செட் ஆகுற மாரி இல்ல
முயற்சி பண்ணுங்க சிஸ்டர் அப்டியா முயற்சி பண்ணுங்க சிஸ்டர் எல்லாம் பண்ணி நல்லபடியா கெடைக்கும் ஆ ஓகே ஓகே ஸ்கூல் போன டைம்ல நம்ம காலைல இருந்து நம்ம அவங்க கூடதாணா இருக்கோ அவங்க ஸ்கூல் போனதுக்கப்புறோ அவங்க போயிட்டு வர்றதுக்குள்ள நம்ம ஒரு டைம ஃபிக்ஸ் பண்ணி த்ரீ ஹார்ஸ் டூ ஹார்ஸ் அவ்ங்ளுக்கு மட்டும் ஒர்க் பண்ற மாரி நம்ம டைம் பிக்ஸ் பண்ணிக்கணு அந்த டைமுக்குள்ளேயே நம்ம ஒர்க்கயு முடிச்சோம்னா நமக்கு கொஞ்சோ நெகிரம் இவ்ளோ ஆர்ன் பண்ணியிருக்கோம் அப்டின்னு ஒரு
ஆமா மேக்சிமம் எப்டின்னா நம்ம யாரையு எதிர்பாக்காம நம்ம கையில ஒண்ணு இந்தா தா நமக்கு ஏதா இந்தாலு டக்குனு ஏதாவது வாங்கறதுக்கோ ஏதாவது இது பண்றதுக்கும் கரெக்ட்டா இருக்கும்
ஆமா ஆமா ஆமா ஆமா
இல்லேன்னா எல்லா விஷ்த்துக்குமே வந்து நீங்க எனக்கா த கொடுங்க நான் இது வாங்கணும் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து கணக்கு சொல்ணு இது வாங்கணு நீ அப்டின்னு இது ஒரு இடத்துல இருந்து நம்ம இல்லாம நமக்குன்னு ஏ என்னால முடியு எனக்கு தேவயானத நான் வாங்கிக்கிறே உங்கள வந்து நா டிஸ் டர்ப் பண்ணல அப்டிங்கிற மாரி இருந்துட்டு போயில்லா
ஆமா ஆமா ஆமா இப்ப நம்ம கூடவே நெறைய பேர் இருந்தாலு அந்த நம்மளோட ஆர்ன் பண்ண மணி கொடுக்குற தைரியம் வந்து வேற யாராலயு குடுக்க முடியாது நான் பாத்துக்கற அப்டின்ட்டு நமக்கே ஒரு தைரியோ வரும் பாருங்க அது நம்ம எவ்ளோ நம்ம ஐநூற் ருபா எர்ன் பண்றோமோ எவ்ளோ எர்ன் பண்றமோ அந்து அது வந்து நமக்கு யாரு கொடுப் பா நம்ம உழைப்புல அது வந்துச்சு அப்டின்னு போயிட்டே இருக்கலா ம் அதுவு நமக்கு ஒரு பொண்ணு பையன் அவங்கல்லா இருக்காங்க ன்னா அவுங்க லைஃப்பு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலா
சிஸ்டர் அதுதா வந்து நீங்க சொல்றத்தா கரெக்ட் இப்டித்தான் இருக்கணு ஏன்னா ஒரு பொண்ணா இருந்துகிட் யாரையும் டிபர் பண்ணாம நம்ம லைப் நம்ம பாத்துக்கலா பினான்சியர் அஹ மித்தபடி கூட ஓகே எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிக்கலா பினான்சில வந்து யார்டயும் நம்ம எதிர்பாக்காம
ஆ ஆமா ஆமா நம்ம இப்ப படிச்ச நம்ம படிச்சிருக்கோம்ல நம்ம படிச்சது வந்து நம்ம பினான்சியலா எப்படி நம்மளை பாத்துக்கறங்கிறது மட்டும் அந்த டாபிக்கே நமக்கு எடுக்கிறதே இல்லை அதனாலதா நமக்கு நிறய பேருக்கு ஸ்டரகுள் ஆகுது அது ஒரு டாபிக் மாரி ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் மாதிரி நமக்கு குடுத்துருந்தாங்கன்னா ஓரளவு நமக்கு வந்து ஒரு ஆ எப்படி ஏர்ன் பண்றது அப்படிங்கிற மாரி அந்த லைன் போயிருப்போ நம்ம இவ்வளவு தூர நம்ம கஷ்டப்பட்டு படிச்சோல அதுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கணு நமக்கு அப்பா அம்மா எவ்ளோ நாள் காக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க டைமு இப்ப நம்ம பாப்பா பிள்ளைங்களுக்கு அவங்க எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றோ அவங்க லைப் நல்லா இருக்கு சொல்லி அது மாரி நம்ம படிப்ப வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது
அதுதா அதுதா ஆனா அது வந்து இப்ப நம்ம காலத்துக்கு நம்ம இப்போ யோசிக்கிறோ அவிங்க நம்ம அம்மா அப்பா காலத்துல எப்புடின்னா அவிங்க வந்து நல்லா சாப்பாடு குடுத்தா போது அப்புடிங்கற ஒரு மைண்ட் செட்ல இருந்துட்டாங்க வேற எ து சொல்ல முல்ல அவிங்களையு கொர சொல்ல முடியாதுன்னா அவிங்களு கஷ் கஷ்டப்பட்டு நம்மள படிக்க வச்சதே பெருசு இல்ல
பெரிய விஷயோ ஆமா ஆமா இப்போ நமக்கு போக போக வளர வளர ஒரு பக்குவோ வர வர தா நமக்கு தெரியுது ஆ ஆ நானே இப்ப ரொம்ப டைம் வந்து யோசிச்சு பாப்பே எப்புடின்னா நம்ம அவு அவுங்க கூட இருக்கு போது ஏதாவது இன்னு கொஞ்சோ எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கலா அப்படின்ல்லா யோசிப்பே
ஆமாங்க இப்ப என்னா இப்ப நம்ம இங்க வந்து இருந்துகிட்டு நம்மளால எதுவு பண்ண முடியாது இப்ப மேரேஜ் ஆயிடுச்சுன்னா ஆ நம்ம லைப் நம்ம குடும்பனா இப்பிடி ஓடிரு ஆனா அவிங்களுக்கு எதுவு செய்ய முடியாதில்ல
செய்ய முடியாது நம்ம நினைச்சாலு ரொம்ப ஆசிட்டி தான் வரு நமக்கு அ கண்ணும் கண் முன்னாடியே கஷ்டப்படுறத பாக்குற மாரி ஒரு சிச்சுவேஷன்லா கிரியேட் ஆயிருக்கு எனக்குலா நிறைய டைம் ந எல்ல அழுது இருக்கே ஆனா அதெல்லா வந்து து நம்ம பண்ணணு நம்ம ஏதாவது உழைப்பு எதா ஒன்னு பண்ணணும்னு சொல்லிட்டுதா பண்றது இது வந்து வந்து நான் சைடில் இன்கம் பண்ணிட்டுருக்கே ஆனா மெயின் வந்து அ பிரைடில் பேங்குல் கேள்விப்பட்டிருக்கீங்களா
ஆமா
அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கே அதான் மெயினா பண்ணிட்டுக்கே
ஓ பரவால பரவால
எனக்கு வந்து வாக் பண்ண முடியாது வெளில போயிட்டு ஒர்க் பண்ண முடியாது இது ஆப்டர் டெலிவரிக்கு அப்றோ தான் எனக்கு இந்த மாரி பிரச்சன வந்தது ஹாஸ்பிட்டல்ல பாத்ததுதா இருகோ அதனால வெளில போக முடியாதுனால நம்ம ஏதாவது பண்ணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டுயிருக்கே
ம் பரவாயில்லை சிஸ்டர் ஆஹ நீங்க இப்ப சொல்லப்போனா நீங்க இந்த அளவுக்கு யோ சிக்கிறது கூட இன்னும் நிறைய யோசிக்கல சோ சொல்லப்போனா எனிவே சொல்லுங்க நானுமே இந்த அளவு யோசிக்கல இப்பனா பண்ணனு பண்ணணு தான் இது பண்றேச்சு அதுக்கான ஒரு ஸ்டெப் நான் எடுக்கவே இல்ல
கண்டிப்பா எடுக்கலா ஏன்னா நம் எடுக்கலா சிஸ்டர் இனிமே இன்னைக்கு ஆரம்பிச்சா கூட நிறைய விஷயங்கள் திக்கலா நீங்களே ஏன்னா வந்து ஹஸ்ப பண்டு குழந்தைங்கள்லா போனதுக்கப்றோ நமக்கு தனியாக தானா இருப்போ அப்ப அந்த டைம்ல வந்து ஃபோனு டிவின்னு எதுவுமே ஒரு பத்து நிமிஷமோ ஒரு கா மண்நேரமோ நீங்க தனியா ஏதாவது உக்காந்துட்டு யோசிச்சுட்டுருங்க உங்களுக்கே தெரியு அது வந்து நம்ம சின்ன வயசுல எதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கோ எவ்ளோ நேரோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணா நமக்கு எந்த ஒரு அழுப்புமே தெரியாது அப்டின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களோட தெறம உங்களுக்கே தெரிஞ்சிரு அந்த வழியில நீங்க யோசிச் ச்சு பாத்தீங்கன்னா என்ன பண்லா வீட்லேருந்தே என்ன பண்லாங்கதே உங்களுக்கு ஐடியா வந்துரு அது மாரி ட்ரை பண்ணி பாருங்க
பரவால்ல சிஸ்டர் நீங்க எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவா எனக்கு சொன்னது ரொம்ப நன்றி எனக் க்கு எப்டி சொல்றது எனக்கு இந்த மாரி யாரு சொல்றதுக் கூட ஆள் இல்ல நீங்க சொல்றது எனக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ் நம்ம எங்கூட புன்னா பேசுனா எப்டி இருக்கு அந்த மாரி இருக்கு
ரொம்ப நன்றி சிஸ்டர் கண்டிப்பா நீங்க யூஸ்ஃபுல்லா உங்க டைம யோசிச்சு பாருங்க கண்டிப் எப்ப முன்னேறி வருவீங்க ஏன்னா நீங்க யோசிக்கிறீங்க அது பண்ணுவோ இது பண்ணுன்னு சொல்ட்டு யோசிக்கிறீங்கல்ல அதுக்காக சொன்ன ம் சேரி சேரி ரொம் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப புடிச்ச ஃபுட்டு என்னது என்ன சமப்பீங்க
நா என்னங்க எப்போவுமே ஆ இதுதா நாண்வெஜ்ஜுதா வெஜ்ஜு எனக்கு ஏதோ நார்மலா சமைப்ப
ஆ ஆ ஆ
ஆனா அந்தளவுக்கு டேஸ்ட்டலா சமைக்கத் தெரியாது
அப்டியா செரி செரி
ம் இதுவே இது இழுத்ததுங்க வேற ம் வே நாண்வெஜ்ஜுனா ஹோட்டல் சுவையே அந்த மாரி கூட கொண்டு வந்துருவே எங்க வீட்ல எப்டின்னா ஏ ஹஸ்பண்டுக்கு வந்து நா நாண்வெஜ் சமைக்கிறதுதா புடிக்கு ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து குடுத்தாவே இது நல் அப்டின்னு தா சொல்லுவாங்க எல்லாமே தாங்க ஃபுட் கலர் போட்றாங்க நறைய இது அஜனோ மோட்டோ அது இதுன்னு கலக்கறாங்க
ஆ ஆ ஆ
நா வந்து வீட்ல இருக்கற பொருள வச்சி நானு சொல்லப் போனா மாச ஏனா சொல்லப் போனா ஏ ஹஸ்பண்டுக்காக நா குடுக் கண்ணாலியோ ஏ புள்ள சாப்டு ஏ புள்ள சாப்டுதுல்ல ஏ புள்ளைக்கு நல்லது குடுக்கணுல்ல
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா நெறைய வீட்ல நீங்க வேணா யோசிச்சி பாருங்க ஆ ஆ நம்ம பசங்களுக்கு அப்பறோ பசங்களுக்காக யோசிச்சி பாத்து நெறைய விஷயங்கள் மாத் இருப்போ அதுலயு நம்ம நெறையா சேஞ்ச் ஆயிருப்போ ம்
திருப்பி நான்லா சொல்லப் போனா எவ்வளவோ சேஞ்ச் பண்ணிட்ட நா ஏ புள்ளங்கல்லா எப்பின்னா அம்மா வீட்ல இருக்கு இல்லேன்னா ஒக்காந்த எடத்துலதா சாப்பாடு சாப்ட்டு கழுவிட்டு அப்டியே க அதே எடத்துல வச்சிருவே எடுத்துக் கூட வக்க மாட்ட அவ்ளோ செல்லமா வளந்துட்ட இப் எப்டின்னா இப்ப நா ஒரு கொழந்தைக்கு அம்மா அப்டின்னா நா ஏ புள்ளைக்கு என்ன புடிக்கு என்னென்ன சமச்சி குடுக்கலா ஒடம்புக்கு எது குடுத்தா நல்லது அப்டி யோசி திடக்க ஆரம்பிச்சிட்ட நான் தானா அப்டிங்கற மாரி இருக்கு
ஓ அந்தளவுக்கு சேஞ்ச் பண்ட்டாங்க ஏனா அவுங்க பொறந்ததுக்கு அப்புறோ இந்த குட்டி குட்டி கை கால்லலா பாக்குறப்ப நமக்கு ஆ ஹைஜீனிக்கா வச்சிக்கணு இன்னனு ஹெல்தியா வளரணு மைண்ட் செட்டு வந்துரு அதுதா
அதுவ சொல்லுங்க அதுக்குதா அதுக்கோசனந்தா நான்லா இது மாறுனதே
என் பையனுக்கு இந்த மாரி பால் ஹ அந்த மாரி டீ காஃபி லா குடுக்கறது இதெல்லா குடுக்கவே கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணி ஆஹ் சின்ன சின்ன தானியங்கள் லா இருக்குல அதல்லா நானே பிரிப்பேர் பண்ணி சத்துமாவு லா எடுத் குடுத்துவிட்ருவ
ஓ
ஒரு மூணு வயசு வரைக்கு குடுக்கவே இல்ல இதேதா பழ ஏனா நம்ம லைஃப் அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்த்தியான ஒடம்பும் நல்ல எஜுகேஷன் குடுத்துட்டா போது அவங்க பொளச்சிப் பாங்க நல்ல பழக்க வழக்கத்த சொல்லி குடுத்துட்டன்னா போதும் கடைசி வரைக்கு நம்ம ஆமா ஆமா கடைசி வரைக்கு அவங் கூட நம்ம இருப்பமான்னு தெரியாது அவங்ககு இது மாரி நம்ப சொல்லி குடுத்துட்டு ஏதாவது பண்ணிட்டம்னா நல்ல பழக்க வழக்கங்கள அதெல்லா கத்து குடுத்துட்டம்னா அவங்களே பொழச்சிப்பாங்க உம் அவ்ங்க கூடவே நம்ம போயிட்டு இருக்க முடியாதுல அதனால செர் அதல்லா நம்ம சின்ன வயசுலயே ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்குலயே சொல்லி குடுத்தண்ணு ஓகே ஓகே சிஸ்டர்
இல்ல இப்பவுமே நான்லா என்ன பண்ட்டன்னா தம்பிக்கு வந்து கொஞ்சோம் நெறைய சின்ன சின்ன விஷயம் ஏன்னா வந்து ஒரு பொண்ண எப்டி பாத்துக்கணும் எப்டி பேசுனு வீட்டுல இருக்கறப்போ வேல இப்ப கூடங்க மேம் காலையில பெச்சிட் மடிச்சு வைக்கறதுல இருந்து அவ வீடு பெச்சிட் எடுத்து மடிச்சி வச்சுட்டு அந்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதோட கூட்டணு அத் காலைல டெய்லியுமே ரெகுலரா அது அவனோட ஒர்க்கு அதே மாரி அவ பால் குடிக்கிறானா பால் குடிக்கிற டம்ளர் அவன்தா கழுவணு அது கஷ்டமாதா இருக்கு இருந்தாலு நா அத செய்யணு
ஆமா சிஸ்டர் நம்ம நம்ம வீட்டுல இப்டி பாவோ அந்த மாரெல்லா பாத்துட்டன்னா பின்னாடியே அவுங்க வந்து என்ன வளர்த்துருக்காங்க அப்டின்னு பேசு வாங்க ஹ நீங்க என்ன கொழந்தை
எனா நா கஷ்டப்பறது நாளைக்கு என் எனக்கு வர போற மறுமக கஷ்டப்பட கூடாது
ஆஹ் பார்றா வாழ்த்துக்கள் சிஸ்டர்
உம் இல்ல நமக்கு தெரியுல்ல நம்ம இப்ப எந்த ஒரு எடத்துல இருக்கோ அப்டின்னு உம் சரிங்க தோழி அடுத்த அழைப்புல பேசுவோ
ஓகே ரொம்ப நன்றி ஹாவ குட்டே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ